ஹலோ அ
அ என்க கேக்குதுங்க ஒங்குளுக் கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்க
ம் சும்ம தாங்க நீங்கள் ஒர்க்கு இப்பதா வந்தே
ஓ அப்டி அப்டியா
சாப்ட்டாச்சுங்ளா என்ன சம்யல் ஆ சாப்ட்டங்க இன்ன சமயல் அங்க
கொழம்புதாங்க
ஒ சிங் கறி கொழம்பு சூப்பருங்க சண்டே ஓட கண்டினிவேசணா
இன்னங்க ஆ ஆமாங்க கண்டுபுடுச்டீங்ளா
ஆமா ஆமா சண்டே நான்வெஜ் இருந்தா அப்டியே மே டு மண்டேக்கு கண்டினியூ ஆகும்ல
ஆமா மானிங் மட்டுந்தா அடுத்
சல் அதா மார்னிங் அதா மார்னிங்கு மட்டு ஓகே ஓகேங்க
மதியோ சமைக்கணு
சேரி சேரி சேரிங்க
ம் ம் நீங்க சாப்ட்டீங்ளா என்ன சாப்ட்டீங்க
நா சாப்ட்டங்க இங்க பக்கத்துல இட்லி கடைல இட்லி சாப்ட்ட
ஏ செரிங்க
ம் ம் சாப்ட்டு இப்பதா ஒர்க்கு வந்தே நீங்க அ அ அ எப்டி அங்கலா நாளைக் நா ஆட்ரு போட்டு சாப்ட்ற வழக்கு வழக்கு நீங் சிட்டில தா இருக்கேன்னீங்க சுக்கி சொமேட்டோலா ஆட்ர் போட்டு சாப்டுவீங்களா
ஆர்ரு போட்டு எனக்கு அது புடிக்காது ஆனா எப்யாச்சு தோணுச்சு நா அந்த சாப்பாடுலா ஆர்ரு போட மாட்ட அந்த பீஸா பர்கரு அது எதாச்சு நமுக்கு கிரேவிங்ஸ் வருல்ல அப்ப மட்டு சும்மா ஆட்ரு போட்டு சாப் ட்றது மத்தவடி சாப்பாடுல்லா வீட்லே பண்ணிற்றது பிரியாணியோ மத்த எதோ ஒன்னு வீட்லே பண்ணிற்றது நெனச்சா
சேரிங்க சேரிங்க சேரிங்
ஏனா என்னோட வீட்டுக்காரே எப்டின்னா இ கடைல போய் தோச வாங்கீட்வாங்க அப்டின்னா அது எதுக்கு ஒரு மாவு பாக்கெட்டே வாங்கிட்டு வந்தர்றே நல்லா சாப்புல்லா அப்டிம்பாங்க
சே சேரி
அதுக்கப்பறோ சொல்லுவேங்க கடைல சாப்புட்னு போல இருக்குங்க கட சாப்பாடு அப்டின்னு அதுவு சேரி போ பரவால அப்டின்னு வாங்கிட்டு வருவாங்க இருந்தாலு இல்ல அதெல்லா வேண்டா வேண்டா வேண்டா அட மாவு வாங்கிட்டு வந்து தாராளமா சாப்புல்லாமே எதுக்கு ரெண்டு தோச மட்டு சாப்படணு அப்டிபாங்க
அதுதா ஆமா அது என்னமோ உண்மதா கடைல ரெண்டு தோச சாப்டுறீங்க இங்க வாங்கிட்டு வந்தா நல்லா ஊத்தி சாப்பட்லால
ம் சேரி பரவால உடுங்கெங்க அவரு பிரியாணி வா ஆனா பிரியாணி வந்து வாங்கிட்டு வருவாங்க ஆர்டர்லா போட மாட்டோ வாங்கிட்டு வருவாங்க பக்கத்துலதா கட
சேரி சேரிங்க
அதனால நாங்க என்ன சொல்ல பைப்பாஸ்ல தா நாங்க இருக்கோ அந்த மாரி
ஓகே ஓகேங்க ஓகேங்க புரியுது புரியுது
போனாலே கட அந்த மாரி
ஓ அப்ப சேரி சேரி இப்பெல்லா பாத்தீங்கன்னா நறைய வர்க்கிங் ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் வய்ஃப் ரெண்டு பேரு வர்க்கிங்ல இருந்தா என்ன பண்றாங்கனா போய்ட்டு வந்து டயர்டு னா ஆர்டு உங்களுக்கு எல்லாமே ஈஸி ஆயி போய்டுச்சி ஈ த்தி ஆயி போனதுனால இப்ப என்னன்ன ஆச்சுன்னா இப்பல்லா நறையா அன்ஹெல்த்தி ஃபுட்ட சாப்பட ஆரம்புச்ட்டாங்க மே ஆர்டர் போட்ற முடியாது ஆர்டரு போட்றது சாப்புல்லா கடைல சாப்புடுறதலா சாப்புல்லா எப்பயாவ்து சாப்ட்டா பரவால இப்பெல்லா ரெகுலராவே நறையா பேர் அதயே பழக்க வழக்கமா மாத்திட்டாங்க முன்னாடி பாத்தீங்கன்னா நல்ல ச த்தான உணவா சாப்ட்டாங்க நம்ம பாட்டி தாத்தா லா எழுவது எம்பது வய்சு வரக்குமே நடந்தாங்க வேல வயல் வேல வரைக்கு பாத்தாங்க இப்பெல்லாம் ஐம்பது அறுவது ஆ நாப் ப்பது அம்பதுல பாத்தீங்கன்னா சுகர் வந்துருது எதாவது ப்ரச்சன வந்துருது நம்பளால ஒழுங்கா நடக்க கூட முடிய மாட்டீது ப அந்த படுத்த படுக் கை ஆய்ர்றோ அந்த மாரி ஆயிடுது எல்லாத்துக்கும் பாத்தோம்னா உணவு தா காரணொ‌னு நனைக்கிறே நறையா எல்லாமே ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு டேஸ்ட்க்காக சாப்புட்றாங்களே தவிர சத்துக்காக சாப்பட மாட்றாங்க யாருமே இப்பெல்லா‌ பாத்தா ஆன்லைன்ல வந்தாங்களா டக் டக்குனு ஆன்லைன்ல எடு எனா இப்ப நம்ம சமக்கிற வேல மிச்சம் பாத்தர கழுவுற வேல மிச்ச எல்லா மிச்சொ வீட்டு வாசல்லெயே வந்து குடுத்துருவாங்க அப்டியே சாப்ட்டொமா தூங்கணொமா அப்டி ஆம் ஆயிடுச்சி இப்ப ரொம்ப சோம்பேறிதனமா ஆக்கிர்ச்சு மக்கள அதெல்லா போய் மு கடைக் போய் வாங்கிட்டு வரது கூட இங்க இருந்து ஒரு இருவது நிம்ஷத்துலா கட பத்து நிம்ஷத்துல தா கட இருக்கு அது எதுக்கு யாரு போய் நின்னு வாங்கிட்டு வரது ஆர்டர் போட்டா அவிங்களே கொண்டு வந்து குடுத்துருவாய்ங்க அப்டின்னு அந்த மாரி மாறிட்டாங்க மக்கள்லா இப்ப நறையா வந்து சத்தான உணவே சாப் புட்றது இல்ல பெருசா அது சின்ன புள்ளெங்களுமே சின்ன புள்ளெங்களுக்குமே அந்த மாரி பழக்கப்படுத்திட்டு வராங்க
ஆமா ஆமா அதுவு இல்லாம அந்த ஒரு லிமிட்டுக்கு மேல போட்டா ஃப்ரீ டெலிவெரி அப்போ அந்த ஒரு ஆஃபர் குடுக்கறனால செரிபா இப்பிடி பண்ணீர்லா அப்டி சொல் ட்டு ஃப்ரீ டெலிவரி தான நமக்கு பெட்ரோல் செலவு மிச்சொந்தா அப்டின் நனப்பாங்க
அதா அதா ஃப்ரீ டெலிவரி இந்த இவ்ளோவக்கு மேல போட்டா வன் ட்வண்ட்டி ஆஃபர் இந்த மாரி வருதுங்ளா அதனால இப்பலா இப்ப பாத்தீங்கன்னா சின்ன புள்ளெங்களுக்கே நெறையா வெளியே வாங்கி குடுத்து பழக்கறாங்க சின்ன பிள்ளங்க வெளிய தா ஆசப்படுதுங்க எங்க வீட் ட்ல செய்றத எதா சத்தானதா செஞ்சு குடுத்தா யாராது சாப்பட்றாங்களா வெளிய சாப்புட்ற இந்த ஃப்ரைடு சிக் இந்த மாரிதா ஆசைப்படுறாங்க ஆனா அது ஹெல்தி அன்ஹெல்தி எல்லா பாக்கறது இல்ல பேரண்ட்சு ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னா சரி பைய ஆசைப்பட்டு கேக்குறானே புள்ள ஆசைப்பட்டு கேக்குது அப்படின்னு வாங்கி குடுத்துறாங்க
அதுவு ஃபோன்ல பாத்துட்டு கேக்குறாங்க அம்மா எனக்கு பர்கர் வாங்கி தாம்மா அம்மா எனக்கு நூடுல்ஸ் வாங்கிதாமா அது யூடியூப்ல வேற சும்மா சும்மா அந்த வீடியோ காண்டியே அந்த வெளிநாட்டுல உள்ளவங்களா எடுத்து எடுத்து எடுத்து எடுத்து சாப்ட்டுட்டு சும்மா சும்மா வீடியோ போட்டு லைக் காண்டி போட்டுட்றாங்க இங்க என்னன்னா இத ட்டு இந்த இது வாங்கித்தா இந்த இது வாங்கித்தா ஃபோன கொண்டு வந்து நம்ம முஞ் க்கு முன்னாடியே நீப்பாட்டுவாங்க ஐயோ கேட்டுட்டாங்களே அப்படின்ட்டு சரி உனக்கு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சில நேர அழுது அடம்பிடிச்சு அப்பமே போய் கடைக்கு போய் மேகி வாங்கிட்டு வந்து பண்ணி குடுக்கற மாரில்லா இருக்கு
பபா ஏனா இப்ப ஃபோனு கையில வந்துர்ச்சா பிள்ளைங்கல்லா பாத்துட்டு ஈஸியா அட்மைர் ஆயிறாங்க அதா அத பாத்தோன்ன அவுங்க சாப்படுறது சொல்றதெல்லா பாத்தோன்ன அது வேணுன்னு தோணிடுது அவுங்களுக்கு
ம் ம்
அது இல்லாம அப்புற இப்ப எங்கங்க எல்லாமே நம்ம வீட்ல சமைக்கிறது வேற வீட்ல சமைச்சா கொஞ்ச ஹெல் த்தியா நம்ம வீட்டுக்குன்னு பாத்து ஃபிரெஷ்ஷா சமைப்போ ஆனா வெளிய சமைக்கிறதுல்லா அப்படி நம்ம எதிர்பாக்க முடியாதுல்ல டேஸ்ட்காக கலருக்காக நெறைய சேக்கறாங்க
ம்
சிக்கன கூட நம்மளால சொல்ல முடியு இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு வச்சிருந்த சிக் சிக்கன வந்து ஃப்ரீஸரில வச்சு அடுத்த நாள் சமைக்கிறதா இருக்கட்டு காய்கறி எல்லா நம்மன்னா நல்ல காய்கறி இல்லைன்னா தூக்கி போட்டுருவோ வீட்ல சமைக்கிறோ நம்ம பாத்து பாத்து சமைப்பம் அவுங்க அப்படி கிடையாதுல ஆ ஹைஜீனிக் வந்தோனே எல்லாமே அன்ஹெல்தியா இருக்கு இப்ப நம்ம கூட ஒத்துக்கன்னு வச்சுக்கங்களே பரவால்ல ஏதோ சின்ன பசங்களுக்கெல்லா அது ஒத்துக்காம போயிடுது நெறைய ரீசென்டா நியூஸ் லேயே பாத்தீங்கன்னா இந்த நூடுல்ஸ் சாப்ட்டு ஒடம்பு முடியாம போறது சவர்மால்லா சாப்ட்டு உடம்பு ஆ அந்த மாரிலா உடம்பு முடியாம போறது நெறைய இருக்கு சாப்புல்லா சாப்பிடக் கூடாதுன் இல்ல அளவா வச்சிக்கிட்டா நல்லது நீங்க நெறைய ஹோட்டல்ல சாப்பிடுவீங்களா வெளிய போய்லா
இல்லங்க ஹோட்டல்ல நெறைய எல்லா சாப்பிட மாட்டோ வீட்லதா பண்ணி எல்லாமே பண்ணுவோ சப்போஸ் நமக்கு எதாவது முடியல அந்த மாரி பட்சத்துல தா வந்து ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது
ஓகே ஓகேங்க அப்படி இருக்கறதுதா நல்லது ம்
போயிட்டு வரோ அப்ப வந்து நமக்கு பசிக்கு அப்ப நம்ம உட்காந்து பண்ணிட்டு இருக் ககுள்ள டென்சன் ஆயிரு அந்த பசியிலே நமக்கு பாதி இதாயிரு
கண்டிப்பாங்க
நம்ம மட்டுனா எதோ ஒரு இத வச்சு சாப்ட்டுலா அவுங்களுக்கு சேத்து சமைக்கணுன்றப்ப குழந்தைங்களுக்கு சமைக்கணு அவுங்களுக்கு சேத்து சமைக்கணுன்றப்ப யோசிச்சி பாத்து சமைக்ககுள்ள நமக்கு அது அதுலயே மைண்ட் பாதி போயிரு ஏற்கனே பசியில வேற அது ஒரு டென்ஷன் பசியில வேற ஒரு டென்ஷன் வரும்ன்னு சொல்லுவாங்களே அது வேற வந்துடு சேர்ந்து அதனால எது க்கு தேவையில்லாத டென்ஷன் அப்டின்ட்டு ம்ச் ஒரு சில நேரம் அப்டியே வரு போதே வாங்கிட்டு வந்துறது
அதா அதா அது ரைட்டு தா இப்ப இப்ப ஆல்ரெடி ஆல்ரெடி பசியில வருவோ எல்லாருமே அதுல வந்துட்டு ஒருத்தவ உட்காந்து சமைச்சு அதுக்கேந்து கொடுக்குறதெல்லா சாத்திய பொருயில்லாத விஷய போங்க அவங்களுக்கு டன்ஷன் ஆயிடு இருக்கவங்களு பசியில அது இதுன்னு அ கெரட்ட இருகாது அந்த மாதிரி டைம்ல வாங்கி சாப் எல்லாமே அலவா வச்சுக்கிட்டா நல்லது ஒரு மந்த்லி டூ டைம் திரீ டைம்ஸ் வெளிய சாப்பிட்லா ஏனா சில விஷயங்கள நம்மலால செய்ய முடியாது வீட்டுல செய்யறதுக்கு கொஞ்சோ டைம்யேடுத்து இப்போ அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்காது நீங்க சொன்ன மாரி பிசா பர்க்கர்லா நம்ம வீட்டுல செய்ய முடியது அதெல்லா மாரி இருக்கறதெல்லா வெளியே சாப்பிட்லா எப்பயாது சாப்பிடலா அது தப்பு கிடையாது நெறையா வெளிய சாப்பிட ஆரம்பிச்சுடாங்கன்னு சொல்றே
ஆ ஆமா இப்ப பாத்தீங்கன்னா சண்டே ஆனாலே வீடல சமைக்க மாட்டேன்றாங்க ஃபுல்லா வந்து வெளியேதா சமைக்கிறாங்க அப்டியே சுத்தி பாத்துட்டு அப்புரோ நைட்டு அங்கயவே சாப்பாடு வாங்கிட்டு வந்து வீட்டுல சமைச்சு வீட்டுல சாப்பிட்டுட்டு தூங்கிறாங்க அந்த மாரி எல்லா இருக்காங்க ஏன்னா வீக்கண்ட என்ஜாய் பண்றாங்களா
அது எண்ணமோ உண்மதாங்க ஆனா இப்ப இப்ப பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா நெறையா ஹெர்ட் அட்டாக் இந்த மாரிலா வருதுங்க இப்ப ரீசன நியூஸ் பாத்தே ரொம்ப கம்மி வயசு ல ஒருத்தருக்கு ஹெர்ட் அட்டாக் வந்துருச்சு ம்ச் இப்பயெல்லா பாத்தீங்க நோய் ஈஸியா வந்துடுது நம்ளோட உணவு பழக்கவழக்க முறைதா அதுக்கு மெயின் காரணம்னு நெனைக்கிற நா
ம்
முன்னாடி சாப் எதுவுமே நம்மயெல்லா சாப்பறது கிடையாது முன்னாடி கூழ் குடிச்சாங்க இந்த மாதிரில்ல நம்மா அத போ கூழ குடிகிறோ போய் டீ ஜூஸ் தா குடிக்கிறோ வெயில் நாலு கூழ் குடிச்ச நல்லது கம்ம கூழ் குடிச்ச கூழ் குடிச்ச நல்லது மோர் குடிச்ச நல்லதுனா நம்ம அத குடிக்க மாட்டோ ஒரு ஜூஸயோ கூலிங்கா ஜூஸ் குடிக்கலா ஆ அந்த ஜூஸ் எப்பாவுமே பிராஸ் ஜூஸ்ஸ குடிக்கமாட்டாங்க அதுலயு மஜிட்டோ அந்த மாரி சம்திங் எதாவது அந்த மாரிதா குடிக்கராங்களே தவர இப்போ ஆ இப்ப இருக்வாங்களுக்கு அப்டி குடிச்சாதா புடிக்குது அது பாக்குறக்கு நல்லா இருக்கணு குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு இல்லையா அப்டி பாக்குறாங்க நெறைய பேரு
ம் ஏனா ஸ்டேட்டஸ் எடுத்துப்
ஆ ஆமா நெறையா பேர் இதா வேற ஒரு பழக்க வழக்கம் போல எங்காபோலு சாப்பறக்கு முன்னாடி ஒரு போட்டோ எடுத்து அத ஸ்டேஸ்ல போட்டுணு எல்லாருக்கு நா இத சாப் புறனு காமிக்கணு காமிச்ச என்ன செய்யபோறோ நம் வைத்து பசிக்க சப்புறோ நம்ம தேவைக்காக சாப்புறோ
ம் நானு காலேஜ் படிக்கும்போது அந்த மாரிலா பண்ணுவே
ம்ச் அது பொண்ணு பொண்ணுங்கனாலே நெறைய பண்ணுவாங்க பொண்ணுங்க எல்லாமே பண்ற விஷய அது பேசிக்கா
ஆமா இப்ப கல்யண முடிச்சதுல இருந்த அத அப்டியே விட்டாச்சு
அது ஒரு அளவுக்கு மேல அப்டியே மாறிடுங்க இதுக்கு மேல எல்லா போட்டா இதெல்லா ஒரு மேட்டரா அப்டின்னு மாரி
ஆமா ஆமா ஏனா காலேஜ் படிக்கிறப்போ அது நமக்கு பெரிய விஷயமா தோணு கல்யாணம் முடிச்சப்ப ஏன்ன நம்ம சம்பாதிக்கிறோ நம்ம சாப்பிடுறோ அது எதுக்கு போட்டுட்டு
அவ்ளதா
அது அம்மா அப்பா குடுக்கற காச வச்சு நம்ம வந்து வாங்குறது ரொம்ப பெரி பெரிய விஷியோ அதனால நம்ம போடுவோ
அதா அதா இப்பல்லா சாப்பாடு எப்யா ம்
அவுங்கள பாக்கறப்ப அந்தமரி புள்ள பீப்புள்ச பாக்கறப்போ நம்ல பாக்குற மாரியே இருக்கு
நம்மளு ஒரு காலத்துல இப்டித்தான பண்ணிட்டு திரிஞ்சோ அப்டி இருக்
ஆமா இது என்ன சொல்து கரன்சா
கிரிஞ்சி கிரிஞ்சி
ஆ கிரிஞ்சு சா கிரிஞ்சு பண்ணிட்ருந்தோல்ல அப்டின் தோணு நானே என் ஃப்ரெண்ட் நானும் ப்ரெண்டு இந்த மாரி பேசிட்ருப்போ நமுலு இந்த மாரிதான கிரின்ச் பண்ணிட்டு இருந்தோ இப்ப அத கிரிச்சின் சொல்லிட்டு ட்ருக்கோ அப்டின்
அது வந்து அவுங்க அவுங்களுக்கு வரம்போது அது கிஞ்சா தெரியாதுங்க ஏதா இருந்தாலு
ம்
இப்ப நம்மளுக்கு நடக்ற வரைக்கு தெரியாது இப்ப நம்ம தாண்டி வரும் போதா அப்ப தெரியு நம்ம பண்ணும் போது அது தெரியாது கிஞ்சி மாரி தெரியாது அடுத் சுதம் பண்ணு போது தா இப்புல்லா இருக்கா ஐய்யய நம்மளு இப்டி தா பண்ணியிருந்தம்மா அப்டின் தோணு
ம் ஆமா அது போலதா இப்போ என் ஃப்ரெண்டு் ஒருத்திக் கி மேரேஜ் ஆகல இப்ப எனக்கு மேரேஜ் ஆயிச்சு இப்ப மேரேஜ் ஆனாலு எவ் என்னோட அம்மாவோட அரும எனக் தெரிது
ஆமா ஆமா
அதனால அந்த ஸ்டேட்டஸ் போட்டிருந்தே
செரி செரி அதா அதா அதா
அதுதா அவுங்கவுங்க நெலைமைல இருந்து பாத்தாதா அவுங்களோட நெலைம தெரியு அப்டின்னு
ட்ல இருக்குற பொம்பள புள்ளைங்க எல்லா அந்த வெளி வீட்டுக்கு போய்ட்டா அம்மாவ அப் அம்மாவ ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க ஏனா
ஆமா அது வரைக்கு எங்க அம்மாக்களா ஸ்டேட்டஸே போட்டது கெடையாது அது தோணவு தோணாது
இப்பல்லா பாத்தத ஏதாவது சேட்ட போட நா பாத்த ரைட்டு நீ நடத்து அப்டின்னு நெனச்சிக்கிட்டு அந்த மாரி இருப்பாங்க சில பேரு பாத்தீங்கு வச்சுங்களே அந்த அவளோ நான் அம்மா அப்பாக்கு தெரியாது திடீர்னு அந்த ஃபாதர் மதர்ஸ் டே வரும்போது பாத் த்தோ ஸ்டேட்டஸ் பறக்க வுடுவாங்க
ம் ஆமா ஆமா
அந்த மாரி இருப்பாங்க செல கோஷ்டி அதுதா அவுங் அவுங்களுக்கு வரம்போதா தெரியு மேபி அவுங்க கல்யாண ஆண போனக்கப்பறோ அம்மா மிஸ் பண்ணுவாங்க சொந்த வீடு அது அந்த வீட் ட்லேந்துது
ம் ஆமாங்க அதுவுமே என்துதாங்க என்து தாங்க ஐய்யோ ஸ் சொந்த வீட்ல இருந்துட்டு இப்ப வாடகை வீட்ல இருக்குதுல்லா அப்படியே உல்டாவா இருக்கு என்னடா நம்ம மாட்டுக்கு நம்ம இஷத்துக்கு இருந்தோ இங்க வந்து யாரோ ஒரு மோ கண்ட்ரோல்ல இருக் கம் மாரியே
ஆமா உண்மேலே தாங்க நம்ம வீட் ட்ல இருக்க மாரி லிபர்டியா இருக்க முடியாது ஒரு சந்தோஷமா இருக்க முடியாது நேரத்துக்கு வரது வாடக வீட்லைன்னா ஒரு அதும் சொன்ன மாரி கண்ட்ரோலா மாரிதா இருக்க முடியுங்க சொந்த வீட்ல இருக்க அந்த ம்
இந்த துணி இங்க இங்க அது இது வக்க கூடாது இங்க அப்டி பண்ண கூடாது அப்டி கூட்டுங்க இப்டி இருங்க அப்டி ஏதாச்சு ஒன்னு சொல்லிட்டே இருப்பாங்க சொந்த வீடு நம்ம இஷ்டந்தா
அதான் வெளிய யாரா நெறைய பேரு வந்தாலு அதுக்கு ஒரு ப்ரெச்சன வரு வாடக வீட்லைலா அப்ப
ஆமா ஒரு சில வீட்ல அப்புல்லா இருக்கும்
ஆ நெறைய வீட்ல இல்லன்னா செல வீட்ல பாத்தீங்கன்னா வந்தாலு ரெண்டு நெறைய நாள் தங்க கூடாது அந்த மாரிலா வச்சிருக்
ஆமா ஆமா நானு பிரெக்னன்டா இருந்தப்போ அப்படித்தா வீடு மாறி தோ இந்த வீட்டுல வேற வேண்டா அப்டின்னு சொல்லிட்டு அத்தை வீட்டுல ஒரு ரெண்டு மூணு நாள இருந்தோ
ஓகே ஓகேங்க
இருந்தப்போ ஆச்சு அதுது பிரெக்னன்டா இருந்ததுனால ஒரு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கழிச்சுத இந்த வீட்டுக்கு வரணு
சரி சரிங்க
அப்டின்டு சொன்னாங்க பிரேகநான்ட்டா இருந்தப்ப வீடு மாறுனா கொஞ்சோ நா ஆடி முடிஞ்சதுக்கப்புறதா போனு அதுக்கு முன்னாடி போகாதீங்க அப்டின்ட்டாங்க அ செரி அது வரைக்கும் அந்த வீடு காலி பண்ணி ஆகணு நாங்க ஆல்ரெடி இருந்த வீடு ஏன்னா அவுங்க பொண்ணு